ஆம் சொல்லுங்க சொல்லுங்க தோழி
கேக்குதா
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா நல்லா இருக்கே ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ம்
என்ன பண்றீங்க சாப்டீங்களா
இல்ல நா இப்பதா குக்கிங் ஒர்க் பினிஷ் பண்ணே
இப்ப தா குக்கிங் முடிச்சீங்களா
உம்
செரி செரி செரி செரி எந்த ஊரு நீங்க ஆ நா சாப்ட்டே
என்ன சாப்டீங்க
என்ன என்னா தோழி
என்ன சாப்ட்டீங்கன்னு கேட்டே
ஆ காலையில இட்லி சாப்ட்டே
உம்
ஆ மதியோ லன்ச் எடுத்துக்க மாட்டே ஒன்லி நைட் டின்னர் மட்டுந்தா ஒர்க் அந்த மாரி இருக்குங்களா ஆஹூ டயட்ல்லா கெடையாது ஒர்க்கே அந்த மாரிதானே
என்ன ஒர்க் இருந்தாலு டைம்க்கு சாப்பட்ணுல்ல அதுக்கு ஒரு ஹாஃப்அ னவர் ஆகுமா
இதனாலு பரவாயில்லைங்க நா முன்னா மானிங்கே பிரேக்பாஸ்ட் எடுத்துக்கவே மாட்ட
அப்டில்லா இருக்க கூடாதுங்க அதனாலதா இப்ப அல்சரு இதெல்லா வருது
ஓகே ஓகே ஓகே ஒகே நீங்க என்ன
டைம்க்கு கொஞ்ச கொஞ்ச சாப்பன்னோ
உண்மதாங்க உண் நீங்க என்ன சமைச்சீங்க
நா ரசம் வச்சு பீட்ரூட் கூட்டு செஞ்சே ஆ ஒன்னாய்ச்சி
ஓகே ஓகே கொழந்தைங்களா இருக்கா
உம் ஒரு பைய இருக்கா ஒரு வயசுல உங்களுக்கு
ஏ ந நா மே மேரேஜ் மேரேஜ் ஆகல நான்
ஓகே ஓகே என்ன வேல பாக்குறீங்க
ஆ ஆபீஸ் ஒர்க் தா பாக்குற ஆபீஸ் ஒர்க் பாக்குற ஆபீஸ்ல ஆ இன்ஜினியரா இருக்கே
உம்
ஆபீஸ் ஒர்க்கு சைட்டுக்கு போவே அ பேன் போட்டு குடுக்கறது ட்ராயிங் போட்டு குடுக்கறது தா நீங்க என்னவா இருக்கீங்க
நா ஒர்க்கல்லா இல்லங்க அவுஸ் வைஃப் தா
ஹவுஸ் ஒய்ப் தானா ஓகே ஒகே கொழந்தைங்க எத்தன கொழந்தைங்க உங்களுக்கு
ஒரு பைய
ஒரு பைய என்ன பண்றாப்பல
ஆ வெள்ளாடிட்டு இருக்கா ஒரு வயசுதா ஆகுது அவனுக்கு
எங்க போய்ருக்காப்படிங்க
வீட்டுலதா வெள்ளாடிட்டு இருக்கா
ஓ ஒரு வயது ஒரு வைசு தா ஆகுதா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே தோழி கடையதுல தொழில் சின்ன தொழில் மாரி பண்ண வேண்டியதானுங்களே
கைத்தொழில் ஏதாவது பண்ணிக்க வெண்ணிங்களானு செரிங்க செரிங்க இல்லல்ல கைத்தொழில்னா நீங்க இந்த இந்த இந்த தையல் மிசினு
ஓ அது சொல்றிங்களா அது கத்துட்டுதா இருக் க ஆரி ஒர்க் பண்ண கத்து கொடுப்பே
ஆ அதுதா சொல்றே இப்பதா பாத்தீங்கன்னா நறைய ஆட்லா வருதுங்கள முயல் ரத்தோ அப்பறோ அந்த சோப்பு சின்ன சின்ன இதெல்லா பண்ண வேண்டியதானுங்கள
ம் ஆமா அது பண்ண உங்களுக்கு உங்களுக்கு லைஃப்ல பியூட்டர்ல
கை செலவுக்கு ஆகும்ல நீங்க யாரும் எதிர்பார்த்து நிக்க தேவயில்லல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒருத்தவங்கட்ட இப்ப நீங்களே உங்க ஹஸ்பண்ட போய் நூறு ரூபா கேட்கும்போது உங்களுக்கு என்னதா வந்துட்டுங்க உங்களுக்கு ஹூஸ் பண்ட இருந்தாலு அவர் வந்துட்டு நீங்க ஒரு நூறு ரூபா கேட்கும் போது ஆக்சுவலா ஒரு நா சராசரி மனிதர்களுக்கு யாருக்காக இருந்தாலு தோணும்ல
ஆமா ஆமா கரெக்ட் தா நீங்க சொல்றது அதா கிளாஸ் போயிட்டு இருக்கு அது ஃபுல்லா ச கத்துட்டு அப்புறமா தா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு ப்ளான் பண்ணேன்
சரிங்க சரிங்க தோழி சரிங்க தோழி
இப்ப உங்களுக்கு ஒர்க் இல்லையா ஃப்ரீயா நீங்க
ஆ இன்னைக்கு ஒர்க் இல்ல ஃப்ரீதா ஒரு ஒன் ஹவர்
ம் ம்
நீங்க பேசுறது எக்கோ கேக்குறது தான நா பேச நா நா பேசுறது ரிட்டன் எனக்கு கேக்குது
அது வால்யூம் அதிகமா இருக்கு ஒரு நிமிஷம் வால்யூம் கம்மி பண்ணிக்கிற இப்ப பாருங்க இப்ப ஓகேவா ஆ அதா வால்யூம் அதிகமா இருந்துச்சு
ஓகே ஓகே ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு
ஹஸ்பண்ட் வந்து ஜுவல்லரி ஷாப்ல சில்வர் டிபார்ட்மெண்ட்ல வேல செய்யறாரு
ஜுவல்லரி ஷாப் நகைக்கடை
ம் நக கடை ஆமா
ஓக் ஓகே என்ன சார் என்ன ஒர்க்குல இருக்கன்னு சொன்னிங்க இது சில்வ ஆ நல்லாருக்காங்க நல்லா நல்லாருக்காங்க தோழி நல்லா இருக்காங்க பாப்பாலா நல்லாருக் காங்க அவரு மாச சேலரி எவ்ள வாங்கறாருங்க
அவர் என்ன ஒரு டுவெண்டி கே வாங்குவாரு
இருவதனாயிரம்
ம்
ஓகே ஓகே ஓகே ம்
உங்களுக் சேல்ரி
நா மாச நாப்பது ஃபாட்டி நாப்பது ருவா வாங்கறேங்க பொய் சொல்ல கூடாது நாப்பது ருவா வாங்கற மாச நாப்பது ருவா சேல்ரி அது இல்லாம அதுல வந்து இன்கம் இதெல்லா புடிச்சிக்குவாங்க எல்லாமே எல்லா புடிச்சுட்டு போகதா ஃப பி எஃப் எல்லாமே புடிச்சுக்வாங்க புடிச்சிட்டுதா குடுப்
ஆ எவ்ள வரு டோட்டலா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபை வருமா
ஆ தேர்ட்டி ஃபைவ் வராது தேர்ட்டி வரு சேத்தி வரு எடைல அந்த ஒரு எமர்ஜென்சி இந்த அமௌண்ட் டு வாங்கறோ அப்பறோ பாத்திங்னா இந்த புடிமான பணம்லா புடிக்கிறாங்கள அதெல்லாம் போவ நமக்கு ஒரு தேட்டி வரு முப்பது ருபா வரு கண்டிப்பா
ஓகே ஓகே ஃபாட்டி சேல்ரி அரௌண்ட் ஒரு தேர்ட்டி வரு மன்த்லி
ஆமா வந்துரு அந்த சம்பள கைல வந்தா எங்கெங்க நிக்குது
கரெக்டா கமிட்மெண்ட்ஸ் வந்துரு
ஆ ஒண்ணு ஆமா இ பி பில்லு கட்னு உண்ம சீரியஸா சொல்லே இ பி பில்லு கட்டணு மள்ளிக கடக்காரனுக்கு ஜாமா கட்டணு ஆ நா மொத்த மூணு பசனுங்க மூணு பசனுல ஒரு பைய வெளியூர் வெளியூர்ல வேலையில இருக்காப்புல இன்னு நானு வெ ளியூர்லதா இருக்க மூணு பேருமே வெ வெளியூர்லதா இருக்கோ எல்லாமே வெளியூர்லதா வேல பாக்கறோ
அப்பா யார் கூட இருக்காங்க
அம்மா அப்பா ஊர்லயே இருக்காங்க
அவங்க பாவ தனியா இருக்கணுல்ல
இல்ல இல்ல அதெல்லா ஒன்னுல விவசாய இருக்கு விவசாயம் பாக்கறாங்க அது இல்லாம மாடெல்லா மாடு கன்னெல்லா வச்சிருக்கோ அதனால அம்மா பா த்துக்குவாங்க வீட்ல இருந்துக்குவாங்க அப்பா விவசாயிதா விவசாயம் பாத்துகிட்டு இது பண்ணிட்ருப்பாரு நா அப்பப்ப இல்
ஃப்ரியா இருக்கு
ஆமா நா அப்பப்ப இங்கயு முடிச்சுட்டு அப்படியே நேரா போவே நானு போய் பாத்துட்டு வருவே
ம்
தோட்டத்த மட்டுந்தா பாத்துக்கறே அதனால மாச சேலரி வருதோ இலியோ கரெக்டா எந்தெந்த யாராருக்கு பணங் குடுக்கணுங்கறத கரெக்டா எடுத்து வெச்சுக்கணு ஏனா அம்மா அப்பாவுக்கும் மெடிஷன் செலவு இருக்கு ரெண்டு பேருமே டேப்லெட் சாப்பர்றாங்க ரெண்டு பேர்த்துக்கு மினிமம் மன்த்லி வந்துட்டு ஐயாயிருவா ஐயாயிருவா இல்லாம மாத்தர வாங்க முடியாது ரெண்டு பேத்துக்மே டென் தௌசணு டென் தௌசணாயி பத்தாயிருவா சேரிடா ஆயிரு
உம் நீங்க ஷேர் அப் இப்போ மூனு பேர்னா நீங்க அப்ப ஷேரிங் தான எல்லாமே மீதிப் ரெண்டு பேரும் ஷேர் ஒரு ஒரு மந்தா நீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்த் அவுரு இந்த மாரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம்ல்ல
இல்ல அவங்களாம் யாரும் செய்ய மாட்டாங்க அதனால நான் இருக்கே
சரி விடுங்க நீங்க பாத்தா அது உங்களுக்கு தான் புன்னியமா வரும்
இதுல என்னாங்க பெத்தவைங்க பாக்குறதுக்கு நமக்கு எதுக்கு புன்னியம்
இப்ப அத அதுவும் யாரும் பாக்க மாட்டிக்கிறாங்களே இந்த ஜென்ரேஷன்ல பெத்தவங்களுக்கு செய்யறதுக் கே இப்போ யாருக்கும் முடிய மாட்டிக்கிது இந்த ஜென்ரேஷன்ல நீங்க செய்யறீங்கன்னா அப்ப அது புன்னியோ தான் சொல்லணும் வேற என்ன சொல்லணும்
என்னதோ ஒரு என்ன அந்த வாழ போட்ருக்கு வாழ விவசாயம் பாக்குறோம் விவசாயம் ஓடிட்டு இருக்கு இந்த தண்ணி வர இல்லைங்களா காவேரிலயும் தண்ணி வரல எங்க ஊர்லாம் காவேரி குள்ள இருக்கு காவேரி ஆறு குள்ள இருக்கு
ஓ அதான் நல்லா இருக்கும்ல்ல அந்த வில்லேஜ் சைடு
ஆஹா கிராமம் ஆக்சுவலா அ கிராமம் வந்துட்டு நீங்க சொல்ல ஓகே தண்ணி வேணுங்கள
தண்ணக இருந்தா மேபி ஆ கரெக்ட் கரெக்ட்
தண்ணி நம்ம வந்துட்டு போர் போட்டு டீசல் இன்னைக்கு விக்கிற வெலைக்கி டீசல் ஊத்தி நம்ம மோட்டர்ல ஸ்டார்ட் மோட்டரு வச்சு தண்ணி பாக்கிறதுதல்லாம் இன்னைக்கெல்லாம் அத நெனைச்சு பாத்தா கூட முடியாது அன்னை ஆமா அதாவ்து ஒரு நா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஐநூரூபாய்க்கு டீசல் வாங்கி போட்டோம்னா ரெண்டு நாள் ஓடும் இன்னைக்கு ஐநூரூவா வாங்கி டீசல் ஊத்துனா ஒரு ரெண்டு மூனு மணி நேரத்துக்கு பாய்ச்ச தண்ணி பாய்ச்ச முடியாது வயிலுக்கு
ஆமா ஆமா இப்ப விவசாயம் பண்றாங்க சொன்னிங்க தண்ணி இல்லனா அவுங்களுக்கு கஷ்டம் தான அங்க
புரியலங்க
விவசாயம் இப்போ தண்ணி இல்லன்னு சொல்றீங்க அப்போ உங்க அப்பா அம்மா நாங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னா அவுங்களுக்கு அது கஷ்டம் தான அங்க பண்றதுக்கு
கஷ்டொ தான்ங்க இருந்தாலும் விவசாயத்த வுட்ற முடியுமா
கரெக்ட் தா நெறைய பேருக்கு அது ஒரு ஹோப்பு விட்ற மாட்டாங்க
எங்களுடைய வாழ்வாதரமே விவசாயம் தா அதுக்கப்புற தா நாங்க அதாவ்து
தனியா படி
ஆமா அதாவ்து நம்ம படிச்சி வேலைக்கு போறங்க இது வந்து செகண்ட் ஹாஃப் தா ஃபஸ்டு வந்துட்டு எங்களுக்கு விவசாயம் தா ஏன்னு கேட்டீங்கன்னா நா இன்னைக்கு வந்துட்டு நாங்க ஒரு ஏக் கர் வந்துட்டு நெல்லு நட்டு அத நாத்த வந்துட்டு கொழந்தைய பா பொறந்த கொழந்தைய பாக்குற மாரி அதுக்கு பத்து நாள் தண்ணி தண்ணி மழ பெஞ்சா தண்ணி இருக்கூடாது வயக்காட்டக்குள்ளார மடைய புடுங்கி வுட்ரணு மழ மழ இல்லன்னா தண்ணி எனி டைமு தேக்கி வச்சிருக்கணு ஏன்னா நாத்தாங்களுக்கு தண்ணி வரணு நீங்க உங்கங்க நீங்க கிராமமா சிட்டியானு எனக்கு தெரியாது
நா சிட்டி தா அதா நீங்க சொல்றது எனக்கு நியூவாதா இருக்கு புதுசா இருக்கு
புதுசா இல்லங்க இதுதா இயல்பு அதாவது இப்ப நம்ம ஒரு இந்த நெல்லு வேக்காட்டுல வந்துட்டு நம்ம ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்றோம்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பாஞ்சு கிலோ நெல்லு தேவ பாஞ்சு கிலோ நெல்ல வந்துட் டு மூணு நாளிக்கி தண்ணில ஊற வைக்கணு நெல்லு ஊற வெச்சு அந்த ஊர்ன நெல்ல எடுத்து நல்ல வய காடு நல்லா உழுது மண்ண பக்குவப்படுத்தி அதுக்கப்றோ நம்ம வெத தெளிக்கணு அது வெத தெளிச்சு மூணாது நாள் மொள போட்டு வரு
ஆ
போட்டு வரும் போது விவசாயம் மழ வந்துச்சுங்கன்னா தண்ணிய ஒடனே தட்டி ஆமா வெத பெரண்டுக்கு வெத பெரண்டுக்கு
ம்
ந்துச்சுா நாத்தாங் காலே வீணா போயிடு
ம் தண்ணி அதிகமா இருந்தாலு பிரச்சன தண்ணியே இல்லனாலு பிரச்சன
பதமா நம்ம எப்டி நம்ம சாப்பாடு வடிக்கிறோங்க ஈக்குவலா தா அதுல வந்துட் நைட்டு் தண்ணி பாச்சி போது பாம்பு அழையு தேலு அலையு நட்டுவாக்குழி அலையு ஏகப்பட்டது இருக்கு ஜக் உண்மதா உண்மதா
ம்
அந்த ஒரு நெல்லு ஒரு நெல்லு பருக்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தா இவ்ளோ பிரச்சனையு
ஆனா இங்க சிட்டில எல்லா அப்டி இல்ல கேஷ்வல்
அதுங்க நா உ ஒண்ணு சொல்ல போணுங்களா தோழி என்னனு காரணோனு கேட்டீங்கன்னா
ம்
இன்னிக்கி வந்துட்டு நீங்க சமைக்கிறீங்க சாப்பாடு
ம்
அது சாதமே கெடையாது உண்மைய சொல்ல போனா அது ஒரு ஃபுட் பாய்சன்
ம்
உண்மதா இப்ப நீங்க சாப் நீங்க அரிசி இப்ப நீங்க அரிசி இருக்கு பாத்தீங்களா அந்த அந் அந்த அரிசியை வந்துட்டு உணவு நெனைக்கிறீங்களா கெடையவே கெடையாது நீங்க சாப்பிட்ற எண்ணெயில இருந்து பருப்புல இருந்து சமைக்கிற தாளிக்கிற ஜாமான் இருந்து அரிசியில இருந்து எல்லாமே ஃபுட் பாய்சன் உண்மைய தா சொல்றே அன்னிக்கி இயற்கை விவசாயோ இருந்துச்சு இன்னிக்கி அந்த இயற்கை விவசாய கெடையாது ஒன்னு இல்லங்க ஒரு டைம் மருந்து அடிச்சிட்டு சும்மா ஒரு பத்தடி தூர மருந்து அடிச்சுட்டு இங்கிட்டு திரும்புனா அந்த தலையில இருக்க பூச்சி பூரா செத்து கீழ கெடக்கு அப்பனா அது ஓட வீரியோ எவ்ளோ ஃபாஸ்ட்டா போகுதுன்னு பாத்துக்கோங்க
ஆமா ஆமா
வேற வழி இல்லங்க வேற விவசாயம் பண்ண முடியாது
ம்
இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு போய் நா இயற்கை விவசாய பண்றே மாடு மாட்டு மாட்டு சாணத்த வந்து உரமாக்கி அத வந்து மண்புழுவாக்கி நா நிலத்த இல்ல செழிப்பே அதுலான்றது ஒரு நூறு வருஷத்து க்கு வந்துட்டு பின்னாடி போகணு
கரெக்ட்
அப்பனா மட்டுதா அது சாத்தியமாகு இல்லன்னா அது வாய்பு சாத்தியமாகாது அதுதா உண்ம ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது ஆ கேக்குதுங்க கேக்குதுங்களா உங்களுக்கு
ஆ கேக்குது கேக்குது இல்ல டைம் முடிஞ்சிருச்சே கட் ஆயிடுச்சுன்னு பாத்தே
இல்ல இல்ல இல்ல இல்ல கட்டா ஆகலீங்களா
ஆ சரி சரி இல்ல டைம் முடிஞ்சிருச்சு இப்போ கட் ஆயிடு